அ
சொல்லுங்மா என்னா பண்றீங்க
நாங்களாமா பசங்க கூட்டா ஜோறு செய்லானு
ஏச்சுட்டாங்களா
ஏச்சுட்டாங்கா ஏற்கனவே ஒரு மொற பண்ணாங்க வெங்காய அறிச்சு குடு தக்காளி அறிச்சு குடுனு எல்லா
எல்லாத்தியு ஏத்துக்கிறான்களா ஆ
ஒரு நாள் செஞ்சாங்க உப்பு அதிகமாயிட்ச்சே சு அதனால ஆயா
யாரோ உப்பு போட்டா அவளே போட்றாளா
நா போட்டே உப்பு
ஆ அது ஃபியூச்சரோட நேச்சர்
ஆ நா போது போதுன் சொன்னா நீ போட்டியே
ம்
அப்டின் சொல்ட்டு இருக்க
பண்ணிர்றாளா
ஆ எல்லாத்தியு எடு வா எடுத்துக்கினு நா கட் பண்ணி குடுக்குனு
ஆ கட் பண்ணி குடுத்து ஒங்கள செய்ய சொல்றாளா
ஒக்காந்துனு பாக்றது
ஆ
அ சேரி அப்டி சேரி சேரி நானு கத்து குடு கத்துக்கிச்சி அந் தந்தம்மா
ம் ம் இப்டி செஞ்சி செஞ்சி அவங்க நல்லா சமச்சி பொயிடுவாங்க போல நல்லா சமையல்காரனாவே
நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா ம திருப்பவு மறுநாள் செஞ்சாங்க அது கொஞ்ச கரெக்டாந்ச்சு நறைய நறைய அரிசி கொஞ்ச போட்டு வெங்காய தக்காளி போட் டு அது கொஞ்ச டேஸ்ட் கம்மி ஆய்ச்சு நறைய போடுவோ
தெனமு இதுதா செய்றாங்களா
ஆ தினமு இததுதா திரும்பவு செய்லா செய்லா வெறுவில்ல அப்டின்னு சொல்லினுக்குறே
அதுதா அங்க போய் அம்மா கிட்ட கேட்டாலா நாங்க கூட்டாஞ்சோர் செய்ய போறோ எனக்கு வெறகு குடு அப்டின்னு சொல்லிட்டு நீங்க எப்பிட்ரி செய்றீங்க அக்கா இல்ல ஆயா வந்து எங்ளுக்கு உதவி பண்றாங்க நாங்க ஆயா பக்கத்துல வெச்சிருந்தா செய்றோ அப்டின்னு சொல்ட்டு அங்க போய் கேட்டாலா வெருவு சொன்னாங்க அவ வந்து வெருவு கேக்றாம செஞ் சமையல் செஞ்சுறன்ட்டு சூடு வெச்சுக்க போறா கைல கால்ல அப்டின்ட்டு
அதா இங்க இருந்த வெறுவெல்லா குட்த்தமிச்ட்டே எல்லாத்யு குட்த்தமிச்ட்டியே கொஞ்சோ வெச்சுக் கூடாது எதுக்குடி வெச்சுக்ணுனு குட்த்தமிச்ட்டேடி நானு நீ சமையல் செய்வனு எனக்கு என்ன தெரியுமா
ம் அதுதா அங்க போய் கேக்குறா வெறவு குடு எனக்கு நா சமைக்க போறோ நா சமைக்கணு கூட்டாஞ்சோர் செய்ய போறோ நாங்க என்னாடி தெனமு வந்து கேக்குற தெனமும்மா செய்றீங்கன்னாக்கா ஆமா நாங்க தெனமுதா செய்றோ அப்டின்னு சொல்ட்டு சொல்றாலா
அன்னைக்கு ஒரு நாள் திட்டு போடி சும் சும்மா படிக்குற நேரத்துல சாப்பாடு செய்லா சாப்பாடு செய்லா செய்லா இப்போ ஒரு ரெண்டு மூண் நாள உட்டுகுறாங்கோ திருப்ப என்னைக்கு தொடங்குவாங்க தெர்ல
ம்
அது மேரி பண்ணிணுக்குறாங்கோ வெங்காயோ அரியனு தக்காளி அறியணு இது இஞ்சி பூண்டு இது பண்ணு கொத்தமல்லி புதினா கட் பண்ணு இது பண்ணு இதேதா
ம் தெனமு ஒரு ஒரு கொழம்பு செய்றாளா
தெனமு ஒன்னொண்ணு செஞ்சுக்குனு அம்க்களோ பண்ணிக்குனு லீவ் வுட்டாலு வுட்டாங்கோ
ம் ஒரே சமையல் கார மாறிட்டு இருக்காங்கோ
பசங்ளுக்கு மேக்கப் போட்றது தல வார்றது இது ஒரு பக்கோ
ம்
தல வார்றது ஒரு பக்கோ மேக்கப் போட்றது
ம்
அந்த மேரி ட்ரெஸ் பண்ணி உட்றது இது ஒரு பக்கோ
ம் எப்பொழுதுமா
இதா லீவுல ஃபுல்லா
ம்
அந்த மேரி பண்ணிக்குனு அம்க்கலோ பண்ணு
ம் சூடு வச்சுக்க போறாங்க கையில பாத்து
நானு பக்கத்துல உக்காந்துக்குற்து உக்காந்துக்குன்னு அடுப்பு பத்த வச்சு குடுத்துக்குன்னு நீ அவள அடுப்புகிட்டே அவ்ளோ வுடமாட்டே நீ இதெல்லா எத்தா இது எத்தாடி அத எத்தாடின்னு சொல்ற து
ஆமா
எத்துனு வந்து குடுத்தாக்க அடுப்பு பத்த வெச்சி செய்ர்த்து நானு
ம்
இல்லன்னா சூடுதா வெச்சுக்குவா உட்டாக்க ம் அந்த மேரி
அதுதா சொல்லிட்ருந்தே நானு ஆயெல்லா சேந்து கூட்டாஞ்சோறு செ செய்யறோ தெனமு அப்டின் சொல்லிட்டு
இது இல்லாத பொருள்ளல்லா வேற வாங்கிகுடுக்க வேர சொல்றது உனுக்கு இதே வேலையா போச்சுன்னு திட்றது நானு இது இல்ல வாய்ங்குடு அது இல்லே வாய்ங்குடு
அ அ
அப்டின் வேற கேக்கற்து
நல்லா என்னான்னால்லா அந்த அம்மா செய்ணுனு ஆசைப்பட்றாங்ளோ அதெல்லா அங்க செஞ்சிக்கிறாங்க
ம் ம்
ஸ்கூல் தொடங்கிட்டாங்கன்னா அடங்கி வெக்காந்துருவானு ஏழாது போற்துக் அதுக்கு உன்னு ஓமார்க்கு எல்லாரு வந்துர போது
ம் ம்
ம் ஃபஸ்ட்டு இப்ப வந்து ரெண்டாவது ரேங்காமே வொ ரெண்டாவது ரேங்க்காயா
ம்
ஏண்டி ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்க முயற்சி பண்ணுடின்னா அ ஹா எங்க ஒண்ணு இருக்குதே ஒண்ணு அப்டின்ச்சா அப்டி எல்லா சொல்ல கூடாது படிக்கிறாங்கனா நீ ஏ அத சொல்ற
ஆமா
அந்த மாரி லீவு்ல சாப்பாடு செஞ்சிகினு கொண்ணுகுன்னு அமக் குளோந் தா தினமு ஒரு அம்குளோந் தா
ஏகிட்ட கூட போன் பண்ணி இந்மாரி நானு ஆயா எல்லாரு சேந்து கூட்டாஞ்சோரு செய்யறோ அப்டின் அப்புறோ அம்மாவு போன் பண்ணாங்க ன்னா உ பொண்ணு தெனமு வந்து வெறவு கேட்டுன்ருக்கா குத்த வெறவல்லா நீங்ளே வாங்பீங்க போல தெனமு வந்து கேக்கு சொல்றாளே சூடு வெச்சுகின் போற அப்டின் சொல்லிட்டு அதெல்லா நாங்க சூடு வெச்சுக்க மாட்டோ யா ஆயா கூட இருந்ததுதா செய்ய இருக்கறாங்கள அப்டின் சொல்லிட்டு சொல்லியிருக்கா
வெளியோ வந்து மரத்துல வேற ஒச்சு குடுக்குறது காஞ்சி போன வெறுவ மரத்துல வேற வொட்சிக்குத்து அது வேற ஒடைக்க முல்லானா கூட மீன் வண்டி மேல ஏறி ஓச்சி அது ஒரு பக்கோ து அந்மேரி கூட்டாஞ்சோறு ஆக்கினு அம்களோ பண்ணேகிறாங்கோ
ம்
ம் ஒரே அம்முக்கலந் தா கூட்டாஞ்சோறு ஆக்கற அமக்களு பெரிய அம்க்ளமாருக்கு அந்த மாரி
ம் அதா அவ ஏதாச்சு பண்றா அவ்ளோ அமக்கல பண்றா கேக்க மாட்றியா அவனுக் அடி படுதே அங்க அமைதியா தானே உக்காந்து வுள்ளாரனு எங்களயே கேக்கறியே சூடு வெச்சுக்கினா கூட நா அழமாட்டே நா பண்றே நானு சொல்றே அப்புறோ நீ தாண்டி அழு அடமாட்டான்டி அடிப்பட்டா கூடனா பரவால்ல நா அழமாட்ட அவங்கிட்ட சொல்ல மாட்டா அடிபட்டா கூட அப்பட
பக்கத்துல பக்கத்துல வந்து உக்காந்துக்குது பொக அடிக்குதுன்னா கூட கேட்க மாட்டன்து நா எப்டி கத்துக்கிருது
கண்ணி எரியுதா ஆனா கண்ணு எரியறப்ப மட்டும் ஆயா உட்ருவனே செய்யும்னு சொல்லிட்டு அப்படின்றா
அந்தமேர் தா பொக வந்ச்சின்னா தள்ளி ஓடிருது அப்பறோ நல்லா இருந்துச்சுன்னா கிட்ட வந்துர்ருது அந்த மாரி அமுக்கலம் ம் அதுதா ஸ்கூல் எப்ப தொறக்க போறாங்கன்னு இருக்குது இந்த கூட்டாஞ்சோர் ஆக்கற அமக்கலும் பெரிய அமக்கலோ
ம் ம் நீயும் வந்து சாப்பிடுமா நீ வரான்க்கு நா செய்றே உனக்கு செஞ்சு தரே அப்டின்னு சொல்லுதுக நீ சாப்ட்டு எப்டி இருக்குன்னு சொல்லு நீ வரப்ப நா செய்றே அப்டின்னு சொல்லிருப்பான்னு மட்டுந்தா இன்னும் சாப்பில்ல அப்பா ஏ எல்லா ரோ சாப்ட்டாங்க அப்டின்னு சொல்லி நட்டரு செரி வரெ வரென்னு கொஞ்சது ம் எது ம்
பின்னாடி அவங்க தாத்தாக்கு சின் தாத்தா வீட்டுக்கு அதெல்லாம் வேற எத்துன்போய் குடுக்குறது நம்லே ம் அதுவே செஞ்சுதா நம்ம ஒண்டியாவ சாப்பிட்டு இருது எல்லாருக்கு குடுக்கணும்
ம் அவங்க செஞ்சுக்கிறாங்க அந்த அம்மா செஞ்சத எல்லாரும் சாப்பிட்ணும் அப்டின்னு சொல்லிட்டு
அதேத்தா அந்த மாரி
ம் எதுரு வீட்டு ஆயாக்கு வேணுன்ட்டே குடுத்துருப்பா
ஆமா
திட்டிகுனே இருக்குது நம்ம எவ்ளவு நல்லா போயிருன்னு காட்டலா பாத்துகனே இருப்பாங்க எப்ப பாத்தாலும் அடின்னு சொல்லிட்டு
அதே தான்
ம் ஒண்னொன்னா கத்துக்குச்சு அதுவே சமைக்க கூட இப்போ உடு நானே சமைக்கிறே அடின்து ரெண்டு நாள் கூட்டாஞ்சோறு செஞ்சுட்டு நா வீட்டுக்கு வந்தன்னா நானே சமைக்கிறோமா நா நல்லா கத்துக்கணம்மா அப்டின்து
செரி ஓகே செய்வா வீட்ல இருந்தா வீட்ல இருந்தா செய்வாங்கோ
அதா வீட்டுக்கு வந்து நா செஞ்சு தரே அப்டின்னு
ம் பாக்கலா பாக்கலா எப்டி செய்யறாங்கன்ட்டு
ம் நா இங்க நல்லா கத்துக்கனே எனக்கு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு நா சூப் பரா சமச்சு தரே வந்து நீங்க மட்டுந்தா இன்னும் சாப்பில்ல செரிடி வந்து செஞ்சு கூட்றீங்க அப்டின் சொன்னா எதிர்வீட்டு ஆயா கூட சாப்ட்டு நல்லா இருந்துதுன் சொன்னாங்க எல்லாரு நல்லா இருக்குதுன் சொன்னாங்க அப்டின் சொன்னா நானே தா செஞ்சே ஆயா சொல்ல சொல்ல நானே செஞ்சே அப்டின்றா நெருப்புல உக்காந்து செஞ்சியாடி உனக்கு சுடலியாடின்னா சுட்டுச்சு தா என்னா பண்றது அப்டியேதா உக்காந்து செஞ்சே அப்டீன்றா
அப்டி தா கத்துக்கணுமா சமையல் செய்ய கத்துக்கணுமா
அதா ரெண் நாள் செஞ்சுட்டு நா வந்து சூப்பரா சமைக்க கத்துகினே அங்க வந்தா கூட நானே செஞ்சட்றே நீங்க செய்ய தேவல்ல உங்களுக் எல்லா வேலையு நா செய்றே அப்டின் சொல்ட்டு சொல்றா என்னா பண்ண போறான் தெர்ல இங்க வந்து ஆள்ருக் கும்மோதே செஞ்சா பரவால்ல ஆள் இல்லாதமோது செஞ்சு எதாச்சு ஆயிச்சுனா தா பயமா இருக்கு
உம் அடுப்லேவாடி செஞ்சினுர்ப்ப சொன்னா கேஸ்ல செய்ய பய்மாக்குதே
அதுதா பய்மா இருக்கு தனியா வுட்டு போறத்துகு இங்க அடுப்புல செஞ்சிட்டா அதுக்கப்றோ அங்க நம்ம வீட்ல இல்லாதமோது செஞ்சாள்னா க்கா அதுக்கு தா செய்யாதடி செய்யாதடின்ற ஆனா அவ கேக்க மாட்றா என்னா பண்ண போறான் தெர்ல
இப்ப உன்னு ஒரு நாள் லீவு முடியத்துக்குள்ள உன்னு ஒரு நாள் செய்யலா அப்டின் சொல்ன்னுக்கறா போடி உனக்கு வேல இல்ல எப்ப பாத்தாலு இதுவே செஞ்சினுக்கறன்ற
ம்
அப்டின்னு இன்னா ஆயா நீ லீவுல வேற எப்டி இன்னா பண்றது எங்யு வெளியவு போற்த்தில்ல வெயிலுக்கு அதா வீட்லியா செய்றே
அதுதா அங்க செஞ்சு பழகி இங்கயு வந்து செஞ்சி அமக்களம் பண்ண போறா போல செரிமா யாரோ கதவு தட்றாங்க யாருன் போய் பாத்துட்டு வரே
அ சேர் சேரிமா